ஆ கேக்குது வணக்கம் சிஸ் டர் எப்படி இருக்கீங்க நா நானா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றிங்க
அதா சிஸ்டர் இப்பதா சாப்ட்ட சாப்ட்டுட்டு செரி ஓகே உங்களுக்கு பேசுவோ அப்படின்னு நனச்ச நீங்க என்ன பண்றீங்க
நானு வந்து ம் இப்பதா சாப்ட்டே அப்புறம் எங்க அம்மா வேற வந்து ஆப்பிள் சாப்புடு ஆப்பிள் சாப்புடுனு ஒரே அன்புத் தொல்ல பண்றாங்க
அப்படியா நல்லதுதானே சிஸ்டர் ஆப் பிள்லதா வந்துட்டு இப்போ இப்ப யாரா இருந்தாலு இப்போ எக்ஸாம்பிள்க்கு என்ன சொல்லணுன்னா ஆ டாக்டர்ஸே எடுத்துக்கோங்களே டாக்டர்ஸ்ட்ட போயிட்டு என் என்ன ஒரு பிரச்சன நம்ம போனாலும் மொதோ சொல்ற பழம் என்ன ஆப் பிள் யாருமே யாருக்கும் முடியலன்னா கூட நம்ம யாரையாவது பாக்கப் போறோம் அப்டின்னா கூட நம்ம வாங்குற மொதோ பழம் ஆப்பிள்தா
ஆமா ஆமா சிஸ்டர் கரெக்டாதா சொல்றீங்க அது ஒரு நாள் சாப்புலா ரெண்டு நாள் சாப்புலா ஆனா எங்க வீட்ல கிலோ கணுக்குல வாங்கிட்டு வந்து சாப்புட சொல்லி ராவடி பண்றாங்க
பரவாயில்ல சிஸ்டர் அப்பிடியாது சாப்புடுங்க நாங்கள்லா இங்கல்லா வந்துட்டு ஐய்யய்யோப்பா முன்னூறுவா ஒரு கிலோ கூட விக்கிது வாங்கி சாப்புட முடியல வாங்கி போட்டாலும் ஏ பொண்ணுங்கல்லா சாப்புட மாட்றாங்க
அப்பிடிங்களா அதுவு இல்லாம எங்க அம்மாச்சி வேற ஏய் இந்தாடி பேத்தி இந்த இந்த ஃப்ரூட்ல வந்து இந்த மாதிரியான நல்லதெல்லா இருக்குது இதெல்லா சாப்புணு இந்த வா நா ஒனக்கு என்னனென்னு சொல்ற பாரு அப்பிடினுட்டு லிஸ்ட்டு எடுக்கும் பாருங்க அன்னைக்கு பொழுதே போயிரு சிஸ்
உண்மையாவே சிஸ்டர் அதுக் குதா வந்து பெரியவங்க வேணுன்றது நமக்கு தெரியாத ஒரு விஷயத்த வந்துட்டு பெரியவங்கதா நமக்கு சொல் வாங்க இப்போ ஏ பொண்ணுக்கெல்லா வந்துட்டு ஹச் பி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு ஆறுதா இருந்துச்சு அப்போ டாக்டர் சொன்னாங்க ஆமா அப் அப்புற சுவரொட்டி அது இதுன்னு குடுக்க சொன்னாங்க அப்புற பழம் பழங்கள்லா குடுக்க சொன்னாங்க நமக்கு தெரியும் மாதுளம்பழ வந்துட்டு எப்போவுமே வந்து சாப்புடணு அது வந்துட்டு ஹச் பி கூட நம்ம வந்து கன்சிவா இருக்க எல்லா சொல்றா ஆ நல்ல
ஆமா ஆமா
பொண்ணுக்கு மாதுளம் பழம் எப்டின்னா ஜூஸ் போட்டு குடுத்தா சுத்தமா குடிக்க மாட்டா புடிக்கவே புடிக்காது உதுத்து குடுத்தா கூட சாப்புடுவா அதுவு ஒரு அளவுதா அப்புறம் இதுதா நமக்கு தெரிஞ்சது எனக்கு அதுக்குப்புறந்தா டாக்டர் சொன் ங்க ஹச் பி லெவல் வந்துட்டு நமக்கு கூடுறத விட அது அப்படியே இருக்கணு கொறைய கூடாது அதுக்கு நம்ம என்ன பண்ணுனா ஆரஞ்ச் பழமு விட்டமின் சி உள்ள ஆரஞ்சும் ஆ இந்த என்ன எலுமிச்சம்பழ இது நம்ம சாப்புட்ணுமா அப்போ வந்து நம்ம ஹச் பி கூடணும்னு ஒரு பொருள் சாப்புறோம் அப்பிடின்னா அது கொறையாம இருக்கறதுக்கு நம்ம ஆரஞ்சு நவாப்பழம் நெறைய சாப்புணுமா சிஸ்டர்
இருங்க இப்ப நீங்க சொல்லிதா நா கேள்விப்பட்ற ஆனா எங்க அம்மாச்சி என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம டெய்லியும் நம்ம வந்து நெறையா பழ சாப்புடுறோமோ இல்லியோ ஆப்பிள் சாப்புட்ணு வாழப்பழ சாப்புட்ணு பப்பாளி சாப்புட்ணு அப்டின் சொல்லுவாங்க ஏன் நா வந்து எங்க அம்மாச்சிக்கிட்ட ஏன்னு கேப்ப ஒக்காரு நா சொல்ற அப் பிடின்னுவாங்க ஆப்பிள் சாப்ட்டா வந்து ஒனக்கு வந்து உடம்பு போடாது ஆ உன்னோட டைஜிசன் வந்து சீக்கிரமா செரியா எவ்ளோ நீ சாப்ட்டாலோ ஆ ஆமா ஆமா ஆமா ஆமா சிஸ்டர் நீ என்ன ஒரு தேவையில்லாத ஃபுட் சாப்ட்டாலும் அத வந்து ஒ ஒடம்புல வந்து டைஜிசன் பண்ணிரும் அப்பிடின்னுவாங்க செரி அம்மாச்சி வாழப்பழ எதுக்கு சாப்புடுறோ அப்பிடின்னு கேப் ப வாழப்பழ வந்து நீ சாப்பாடு சாப்புலைன்னா உனக்கு அது வந்து கார்போஹைட்ரேட் அப்பிடிங்கிற ஒரு வந்து ஒரு சத்த வந்து ஒனக்கு குடுக்கும் அது சாப்ட்டா ஒனக்கு
சாத அதிக சாப்ட மாட்றாங்க டிஃபனா சாப்புறாங்க அதுனாலே சொல்றாங்க டாக்டர் சொல்றாங்க ஒரு வாழப்பழ கொடுக் இன்னொன்னு வந்துட்டு மோஷன் ஃப்ரீயா போகுன்றதுக்காகவு இப்ப குடுக்க சொல்ல ஆரம்பச்சுட்டாங்க சிஸ் டர் அதுக்காக குடுக்குறே நானே ஏ கொழந்தைகளுக்கு டெய் டெய்லி ஒரு வாழப்பழம் சாப்புட சொல்லுவேன் என் பொண்ணு சின்னவ என்ன பண்ணுவா இப்பதா ஒன்னேகால் வயசு ஆகுது அவு வந்துட்டு ஒரு வயசு ஆகுறது முன்னா டே ஆறு மாஸ்த்துலே வந்து எப்டினா நா கொஞ்ச மிக்ஸ் பண்ணி குடுப்போம்ல அப்பில்லா அவ்ளுக் குடுக்கூடாது அவ பிச்சு அப்டே கை கைல குடுத்தா அப்டே வெச்சிக்கிட்டு கொஞ்ச கொஞ்சமா அவ அழகா சாப் டுவ் சிஸ்டர் அவுளுக் வந்து இந்த மாரி ஊட்டுற மாரி எந்த பழமு ஊட்டி நா ஊட்டவே இல்ல ஆப்பிள் எல்லா கட் பண்ணி குடுத்தம்னா மெது மெதுவா கடிச்சு சீக்கிரம் பல்லு வேற மொளச்சிருச்சு அப்பிடிதா சாப்டுவாங்க அவுங் வந்திந்த ஸ் பூன்ல எடுத்து எல்லாரு பண்ணி குடுப்பாங்கள செர்லாக் மாரி நம்மளே செஞ்சி ஃப்ரூட்ஸ
ஆம் ஆமா ஆமா
அதே மார் ஆப்பிள வந்து இட்லி சட்டில வெச்சு அவிச்சு குடுக்க சொல்லுவாங்க டாக்டஸ்ஸு எ பொண்ணுங்களுக் சுத்தமா புடிக்காது சும்மா வேணா கட் பண்ணி குடுத்தா சாப்புடுவாங்க அதுவு பெரியவளுக் வந்து இந்த பல்லு குத்துற குச்சி இருக்குல
ஆமா
அது வாய்ங் வெச்சுக்கனு ஆப்பிள போட்டு அந்த குச்சிய குட்தாதா அவ கு குத்தி குத்தி தா சாப்புடுவாங்க இல்லன்னா சாப்புட மாட்டாங்க
செரி செரி சிஸ்ட அப்பறமேட்டு எ எங்க வேறென்ன சொல்லுவாங்கன்னா எங்க அம்மா வந்து பப்பாளி சாப்பிட சொல்லுவாங்க வயசுக்கு வந்தப் பொண்ணு கரெக்டா ஒடம்புலருக்கிற அந்த கர்ப பையோட வேலயெல்லா கரெக் டா செய்யிணு அப்படிங்கற்னால பப்பாளி பழ சாப்பிட அது வந்து கொஞ் சோ ஒடம்புக்கு ஹீட்டாருக்கு அ உனுக் கண்ணுக்கு கூட அது நல்லது
இன்னைக்கு சாப்ட்டேனா எங்க கீ வீட்டு அம்மா வந்துட்டு பப்பாளி இருக்குன் சொல்லி இன்னைக்கு குடுத்தாங்க இன் னிக்கு நா சாப்ட்டே நமக் அதே மாரி நீங்க சொல்ற மாரி மாதவிடாய் ப்ரெச்சன இருக்காது ரெகுலர் ஆகு பெண்க ளுக்
ஆமா ஆமா சிஸ்டர் அப்பறமேட்டு இப்போ வெய்ய காலங்கறத்னால ஜூஸு
ஆமா ம் ம் ஜூஸ் குடிக்காம இருக்க முடியாது
ஆமா எங்க டேடி வந்து ஆரஞ்சு பழோ எலுமிச்ச பழோ அப்புடிலா வாங்கிட்டு வந்துருவாரு அத வந்து ஆரஞ்சு இருந்துட்டு அந்த இப்ப புதுசா நெறைய மிஷின் வந்துட்ச்சுல ஜூஸ் போட்றுதுக்கு எல்லா கரகரக ரனு அரச்சி ஜூஸ் போட்டு குடுத்துட்றது ஆரஞ்சு பழ ஜூஸு எ ல்ம்மிச்சபழ ஜூஸு சாத்துக்கொடி ஜூஸு
ஜூஸ்னா கூட இந்த வெயில் காலத்துக் குடிக்க முடிது சிஸ்டர் சாப்பாடு சாப்புட முடியுதா சொல்லுங்க சாப் பாடுனாலே வேணான் தோணுது அதே ஜூஸா தண்ணி ஆகாரமா குடிங்க
ஆமா சிஸ்ட இந்த வெயில் காலத்துக்கு வேற தண்ணி ம் ரொம்ப இழுக்குது அதுக்குன்னே வந்து தண்ணி தண்ணி பழமே வாங்கிட் டு வந்துடுவாங்க எங்க தாத்தால்லா வெளிய போனா
எ பொண்ணுக்கு ரொம்போ புடிக்கு தர்பூசணி முலாம்பழ சாப்புட மாட்றா பட் தர்பூசணி வந்துட் நல்லா சாப்புடுவா அத் கட் பண்ணி கட் பண்ணி குடுத்தோன்னா நல்லா சாப்புடுவா எ பொண்ணுங்க ஒடம்பு வந்து ஹீட்டு ஒடம்புங்க சிஸ்ட
செரி செரி
ம் ரொம்ப ஹீட்டுனால வந்துட்டு இந்த மாரி கூலிங்கா எதாவ்து பழங்கள் குடுக்குனு டாக்ரு ஆனா முலாம்பழம் தா குடுக் சொன்னாங்க ஆனா அத அவ சாப்புடவே மாட்றா ஜூஸ் குடிக்கிவே மாட்றா நா தர்பூசணி செரின்னு குடுக்குறது ஹீட்ட கொறைக்கிறது பாதாம் பிசின் ஊர வெச்சுட்டு இந்த சப்சா சீடு இதுகள்லெல்லா கொஞ்சு கொஞ்சு சேத்து பிள்ளைக்ளுக் குடுத்துட்ருக்கே சிஸ்டர் என்ன பண்றது அப்டே கொப்ளோ கொப்பளமா வருது சி
அது அதுக்கு சிஸ்டர் நீங்க வந்து கொழந்தைக்கு மாம்பழம் தரக்கூடாது மாம்பழோ குடுத்தா தா வந்து ஒடம்பெலா கொப்பளோ கொப்பளமா போட்
ஆமா ஹீட்டு மாம்பழோ ஆனா எ பொண்ணுக் மாம்பழோ ரொம்ப புடிக்கு நா ஆனா குடுக்குற தில்ல எப்பயாவ்து குடு க்குறதோட வுட்றது ஏன்னா இவ ஒடம்பொரு ஆல்ரெடி ஹீட்டு அதையு சாப்ட்டா இன்னு அதிகமா புண்ணு வெளில வந்துரு வந்த புண்ணு ஆறாது சிஸ்டர்
சிஸ்டர் இது வெய் காலம்ந்தான் ஆனால் அது சீசன் தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு கட்டுக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நீ சொல்றது சரிதான்
அப்புறம் வந்து ஹ நம்ம உடம்புக்கு கூட பழங்கள் எவ்வளோ ஒரு சத்தானதா இருக்
ஆமா எதிர்ப்பு சக்தி நிறைய எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நமக்கு
ஆமா நம்ப உடம்பு ஸ்கின்னு வந்து பொலிவா இருக்கிறதுக்கு ஆமா ஆமா சிஸ்டர் கொய்யாப் பழோ வெள்ளரி பழோ
எனக்கு கொய்யாப் பழோ ரொம்ப புடிக்கும் கொய்யா பழ இல்ல கொய்யா காய் கொய்யா காய் தான் சாப்பிட பழ சாப்பிட மாட்டே
சேரி சேரி சிஸ்டர் எங்க சிஸ்டர் இப்பல்லாம் பழம் வருரது மரத்திலேயே கிளி எல்லாம் கொத்திஸ்
சாப்டறது ஆமா எங்க வீட்டு்ல எல்லாம் இருக்கு சிஸ்டர் எங்க அம்மா வீட்டுல வந்துட்டு ஆஹ் செவப்பு கொய்யாவும் இருக்கும் இந்த கொய்யாவும் இருக்கும் சிவப்பு கொய்யா வந்து குட்டி குட்டியா தான் காய்கும். அதுவும் எங்க அப்பா என்ன பண்ணுவாரு இந்த கவர் பை வச்சு கட்டி போட்டுக்குவாரு இல்லன்னா ஏதாவது வந்து அணில் நிறைய இருக்கும் கொறிச்சிட்டு போயிரும் அதனால கட்டி போட்டுருப்பாங்க
அப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் குடிப்போம் மாதுள இப்போ ப்ரெக்னன்ட்டாக இருந்தால் சொல்றேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவ இருந்தா சொல்லுங்க மாதுளம்பழம் குடிச்சா நிறைய ரத்தம் வந்து ஊர் ரு கொழந்தை வந்து நல்லா இருக்கும் அவனுக்கும் நல்ல ரத்தம் ஊரும். குழந்தைக்கும்.
ஆமா.
ஆ அப்புறம் வந்து நம்ம அந்த மூணு மாசத்துல ஏழு மாசத்துல எல்லா குளுக்கோஸ் டெஸ்ட் எடுப்பாங்க பாத்தீங்களா அப்பல்லா வந்து ரத்தம் கம்மியா இருக் கிற அளவுக்கு வராதுன்னு வச்சுக்கோங்களேன் குளு
வந்துட்டு என்னோட சின்ன பொண்ணுக்கு வந்துட்டு பிளட் கம்மி ஆயிடுச்சு நல்லா இருந்துச்சு நிற மாசல கம்மியாயி ச்சு கூட்னாதான் நீங்க வந்துட்டு சின்ன ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டு இருந்தே அங்கப் பார்க்க முடியாதுன்ட்டாங்க நீங்க வந்துட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் போயிருங்க உங்களுக்கு பிளட்டு கரெக்ட இருந்த தான் குழந்தைப்பேக்கையில வந்து சரியா இருக்கும் அப்படின்னாங்க அப்புறம் அத்திப்பழம் அது இது பீட்ரூட் எல்லாமே ஒண்ணுமே சேர்க்காதே இல்ல முருங்கைக்கீரை எல் லாமே பண்ணேன் சாப்பாடே விட்டுட்டேன் ஆரஞ்சு பழம் அது குறையாம இருக்கிறதுக்கு ஆரஞ்சு பழம் சாப் டுக்குவேன்.
ஐயோ சிஸ் சிஸ்டர் எங்க மாமா எங்க அக் காவுக்கு டெய்லியும் ஒரு ஆப்பிள் சாப்பிடணும் ஒரு மா மாதுளம்பழம் சாப்பிடணும். நல் சாப்பாடு கம்மியா சாப் படு பொரியல் வந்து நிறைய வச்சுக்கோ சாயந்திரம் சாலட் சாப்பிடு காலையில எந்திரிச்சதோ காய்கறி சாலாடு் சாப் டு அப்படின்னுட்டு ஒரே கவனிப்பா இருந்துச்சு
இது வந்து இப்போதான் சிஸ்டர் இப்படி வந்திருக்கு ஏன்னா இப்போதான் நமக்கு எல்லாமே கலப் படமா கிடைக்குது எதையுமே வந்துட்டு நம்ம வந்து பியூராவே பாக் ம்லப்ப நம்ம வீட்டுல வெச்சி நம்ம வளர்த்து அந்த மரத்தல இருந்து வந்தா நம நிம்மதியா திருப்தியா சாப்பிடுறோம் வெளில வாங்க ர எல்லாமே கலப்படமா தானே இருக்கு. அந்த காலத்துல இதெல்லாம் இருந்துச்சா இப்பதான் நம்ம இதை சாப்பிடு அதை சாப்பிடு பாத்து பாத்து ஒன்னு ஒன்னு பண்ணிட்
ஆமா ஆமா சிஸ்டர் இப்பல்லாம் ஒரு வாரம் ஆனா கூட பழங்கள் எல்லாம் கெட்டு போறதே இல்ல
எல்லாப்படியே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு பிரஃப்ரிட்ஜ்லயே வைக்கலனாலும் பரவாயில்ல
ஆமா கண்டிப்பா சிஸ்டர் இப்ப எல்லாருமே வந்து பழைய காலத் நோக்கிதுான் நம்ம போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா அந்த காலத்தில் இது சாப்பிட்டாங்க அது சாப்ட்டாங்க இப்ப ந நம்ம என்ன சொல்றோ நீங்க அந்த காலத்ல இவ்ளோ ஆ எப்டி சாப்பாடு சாப்ட்டீங்க நாங்க எப்டி சாப்புறோ அத எப்டி இருக்கு அப்டின்றோ
எங்க
பாஸ்புட் எல்லா நெறைய வந்துருச்சி பழங்கள் எல்லாத்தோடை இதை பசங்க வந்து கொறச்சிட்டாங்க இப்ப நம்ம எத நோக்கி போய்ட்டுருக்கோ பழைய காலத்துல சாப்ட்ட மாரி கேழ் வெறகு கம்பு பழங்கள் எல்லா பழங்களு குடுத்து கொழந்தைங்கள நம்ம அந்த மாதிரி சரியா கொண்டுட் வந் துட்ருக்கோ
ஆமா ஆமா சிஸ்டர் எங்க அம்மாலா என்னடி நீங்கல்லா பழங்கள் சாப்ட்டு ஒடம் ப ஏத்துறீங்க நாலா கம்பு களி உப்ப பழைய கஞ்சி தா குடிச்சே நீங்கெல்லா இப்ப தெம்பா இல்லையா அப்டின்ல்லா கேப்பாங்க
ஆமா கண்டிப்பா ஏனா நமக்கு நம்ம அதெல்லா சாப்பில்லா ஆனா இப்ப நம்ம கொழந்தைகளுக்கு நம்ம அத குடுக்கறோ இல்ல சிஸ் ச்ச இப்ப ஏதோ அவுங்க வந்து கலியா சாப் பிள்ளைனால அதுல ஒரு ரொட்டியோ ஒரு கொழக்கட்டா வச்சு குடுக்கறது நானு அந்த மாதிரிதா பண்ணிட்ருக்கே கொஞ்சோ சத்தா அவுங்க டேஸ்ட்டா சாப்டட்டு பேன் கேக்கு அந்த மாரி பண்ணி குடுக்குற இந்த கேப்ப
செரி செரி சிஸ்டரு எங்க பாட்டிக்கு நான் வந்து மாத்திர குடுக்குனு குடுத்துட்டு வந்து
ஓகே சிஸ்டர் ஒகே சிஸ்டர் பாய் சிஸ்டர் ம் பாய்